ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
ஆ சொல்லுங்க
நலமா தோழி
ஆ நா நலமாதா இருக்கே உங்க வீட்ல எல்லா நலமா ம் ம் தோழி பேசல ஆ நா நா தோழி பேசல தோழன் பேசற
ஆ தோழனா
ம்
ஆ சரிங்க தோழா டீ காஃபி எல்லா குடிச்சாச்சா
ஆ
ஆம் சரிங்க தோழா என்ன பண்றீங்க நீங்க வேலைக்கு போறீங்ளா
காலேஜ் படிக்கிற
காலேஜ் படிக்கிறீங்ளா தோழா சரிங்க தோழா செரி நம்ம வந்து ஏதாவது பயனுள்ளத பத்தி பேசுவோமா தோழா ஆ செரிங்க தோழா இப்ப நீங்க வந்து காலேஜ் படிக்கிறன் சொல்றீங்க இப்ப வந் து நீங்க எங்கெல்லா சுற்றுலா போயிருக்கீங்க அங்க போன எடத்துல உங்களுக்கு என்னெல்லா புடி ச்சிருக்கு எந்தெந்த ஊர்ல்லா போயிருக்கீங்க அப்டிங்கறத எனக்குத்த சொல்லுங் நா உங்களுக்கு சொல்ற
ஃபிரெண்ட்ஸு கூட மூன் ஸ்கூல்ல மூணு நாள் டூரு காலேஜ்ல மூண் நாள் டூரு போலான்றாங்க
ஓஹோ எந்தெந்த ஊரு போனீங்க தோழர்
நா
ஆ சொல்லுங்க தோழர்
அது எந்த ஊருன் தெர்ல சின்ன வயசுல போனதுமா ம் காலேஜ் பசங்க ரிட்டன் போலான்றாங்க
சரிங்க தோழறே சரிங்க தோழறே வேற எது குடும்பத்தோட போவலையா வெளியூர் எதுவு ஒவ்வொரு வருட ஆண்டு லீவு ஒண்ணருக்குள்ள தோழரே இப்ப எல்லா வெளில போவாங்கள்ள ஆ அப்டி போன எடங்கள் பத்தி சொல்லுங்க
அடி போனே எடங்கள்ளா அடி நா வந்து ஃபேமிலியோட எம் ஜி எம்க் போன
ஆ சரிங்க அங்க என்னெல்லா பாத்தீங்கத
அங்க நா வந்து எம் ஜி எம்ல சிம்மிங் ஃபூலு
ஆம்
அதெல்லா பாத்தே
சேரி இப்ப அந்த போற வழியில வேற என்னாவது பாத்துருக்கீங்களா இயற்கை சூழல் பாத்துருக்
ஆ ஒரு மான் பாத்தே மானு இன்னொரு மானு விளையாடின் இருக்கற்த பாத்தே இரண்டும் விளாட் டின் இருந்து இருந்தன்
சரிங்க தோழரே சரிங்க தோழரே வேற எது அருவிகளுக்கெல்லா போய் குளிச்சிருக்கீங்ளா
ஆ ஃபால்ஸுக்கு போய்ருக்கோ
ஆ ஓ சரி சரி சரி சரிங்க தோழரே வேற என்ன உங்களுக்கு புடிக்கு தோழரோ என்ன பழோ புடிக்கு ஒ நீங்க என்ன சாப்புடுவீங்க விரும்பி
ரசோ சாப்டுவே உங்களுக்கு ரசம் புடிக்குமா
ம் எனக்கு ரொம்ப புடிக்கு இன்னைக்கு நா வந்து ரச தா வச்சே சோழரே வந்து ரசமு அ முட்டையு வறுவலு
ரசம் என்ன நன்ம இருக்குன் தெரியுமா
ம் எனக்கு தெரிஞ்சத நா சொல்ற உங்களுக்கு தெரிஞ்சத நீங்களு சொல்லுங்க தோழரே ரச வந்து சளி இருமல் இருக்கிறப்போ வந்து அந்த மெளகு ஜீரகோ ரசோ வச்சு சாப்ட்டா அந்த இருமலு சளியையு கம்மி பண்ணு வந்து
கம்மி பண்ணாது சுத் சுத்தமா போய்டு
சுத்தமா போய்ட்டுமா நாங்கல்லா சாப்ட்டுரு க்கோ ஆனா சுத்தமாலா போல கொஞ்ச நாள் வேணா
அதுல கொஞ்சோ இது இது போட்ணு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போ அது அரைச்சு அப்டி பேஸ்டா போட்வீங்களா இல்னா அரச்சு போட்வீங்களா
நாங்க இஞ்சி போடவே மாட்டோ பூண்டு வேணா பயன்படுத்துவோ தோழரே வந்து இஞ்
எங்க எங்க ஊர் எங்க வீட்லல்லா இஞ்சிய அம்மிக்கல்ல அரச்சிதா செய்வாங்க அதுதா நல்லாருக்கு இஞ்சி பூண் இஞ்சி பூண்ட அரச்சி மெளகு சீரக ஒன்னா சேத்து அம்மி கல்லரிச்சு நா இதா
தோழி ஒரு நிமிட தோழி இருந்துதா யாரு வந்தன்னு தெர்ல ஆ ஆ சொல்லுங்க தோழரே
நீங்க புக் எதனா படிப்பீங்களா
ஆ கண்டிப்பா படிப்பே தோழரே கவிதை புக்கு ஆ சிறுகதை நாவல் இந்த மாரி படிப்பே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் புக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ சில நேரங்கள் பாத்
பைபிள்
பைபிள் படிக்க மாட்டே தோழர்
ஏ
சாதாரணமான இல்ல நாங்க வந்து இந்துக்கள் தானே வந்து நாங்க பைபிள் படிக்க மாட்டோ
கிறிஸ்துவர் இந்துவர் புக் படிப்பீங்களா
அப்டின்னு சொல்ல முடியாது எங்களுக்கே இப்போதைக்கி இருக்கிற அந்த குங்குமம் குமுதம் அந்த மாறி புக்கு படிப்போ அப்டி இல்லைன்னா கவிதைகள் இருக்கு இல்லையா
ம்
பழனியப்பா வாணிதாசன்
ம்
இந்த மாரி உள்ள க புக்கு படிப்போ இன்னு பெருசா போனா பொன்னின் செல்வன் பாப்போ சாண்டில் என அவரோட புத்தகங்கள் பாத்தீங்கன்னா படிப்பே இந்த மாரி ஆர்த்தரோடதா இருந்தா கொஞ்சோ எப் பெல்லா ஓய்வு கெடைகிதோ அப்பெல்லா படிப்போ தோழரே வந்து நீங்க என்ன புத்தகங்கள்லா படிப்பீங்க
நா வந்தே நாங் வந்து ஒரு கத மாரி வருல்ல பார்தியார்து அத பாட் ஓடி விளையாடு பாப்பா அதெல்லா வரச்சி அப்ப அத பச்சினிறுபே சின்ன வய்ஸ் ல பச்சது இன்னே பின் பச்சி ஒரு பழைய நினைவு நாள்கள் எல்லா வரு
ஆ
ஃப்ரெண்ட்ஸு நீங்க எதனா பெட்ஸ் எதனா வளக்குறீங்களா
இல்ல தோழரே எனக்கு அது வந்து எனக் கு வந்து பெட்ஸ் வந்து ஏ கொஞ்சோ தள்ளி வச்சிருந்து பாக்க மட்டுமே பிடிக்கு பக்கத்துல வச்சு வளக்
எங்க வீட்லயு நா ரெண்டு நாய் வளக்குறே ஒரு குண்டு நாய் லேப் ஒன்னு இருக்குல அது ஒன்னு சி்ட்ஸ் ஒன்னு சிடஸ் வந்து தூங்குது லே பெட்ஸ்ன்னா எனக்கு ரொம்பவே புடிக்கு அது இல்லாம வீட்டு ஃபுல்லா எங்க மாமா ஊருக்குல்லா போனா அவரு ஒரு இதுல வச்சிருப்பா லவ் பேட்ஸ் கிளி, ஸ்பரோ அதல்லா இரு வச்சினுப்பாரு
ஓ சரிங்க தோழி நீங்க வந்து ஒரு செல்லப்பிராணிய வளக்கறதுல உங்களுக்கு அதிக விருப்போ இருக்கு அம் சரிங்க தோழி ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கு ஓ
பிராணி உங்களுக்கு புடிக்காதா
இல்லத்தோ இல்லப்பா எனக்கு வந்து எல்லாத்தயுமே எட்டக வச்சு பாக்க மட்டும்தா புடிக்கு கிட் டக வச்சு பாக்க எனக்கு விருப்பமே கெடையாது வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பயொனு சொல்றது ஒரு பக்கொ இருந்தாலு இந்த நாய் குட்டில்லா மேல ஏறி புரண்டி அது நகம்பட்டு ஊசி போடணும்லா சொல்லுவாங்க அதனால அது எனக்கு சு சுத்தமாவே புடிக்காதே ஆனா எனக்கு வளக்கோணோன்னு ஆச வந்து பசுமாடு வளக்கோணோன்னு ரொம்ப பிரியோ ஆனா அத பாத்துக்கே எப்பிடி பாத்துக்கறது அதுக்கு என்னெல்லா உணவு குடுக்குறது அப்பிடிங்க
பசு மாட்டுக்கு ஒன்னு யில்லே புல் அந்த வைக்கோள் இருக்குல வைக்கோள் கொடுக்கலா வைக்கோள் கொடுக்கலா அந்த கெஞ்சினு சொல்லுவாங்களா சாப்பாடு வை க்கது அது தர்னோ
ஆ நீங்க பசுமாடு வளத்திருக்கீங்களா தோழரே
ஊர்ல வளத்திர்கே அதா சொல்றே
ஊர்ல வளத்திருக்கீங்களா
எங்க மாமால வய்கோள்தா வெய்க்கு மூனு மாடு மூனு பசு மாடு ரெண்டு எரும மாடு
ஓ ஓ செரிங்க தோழி செரிங்க தோழரே செரி தோழி இப்ப நம்ம இந்த இயற்கை பத்தி சுற்றி பாத்தத பத்தி சொன்னோன்ல்ல தோழரே இப்ப நா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமோ ஆண்டு விடுமுறைன்னு வரும்ல அப்பே பாத்தீங்கன்னா நாங்க வெளியில சுற்றுலா செல்வோ தோழரே ஆ எப்பிடின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி இப்ப வந்து கடைசியா ஆ வாணியம்பாடி ஆ இங்க கோத்தகிரி, குன்னூரு, பழனி, கொடைக்கான கோயம்பேடு சுற்றுலாதலு விடுமா வந்து ம் சோ நம்ம வந்து போர் அடிக்குது அப்பிடின்னா நம்ம பொழுதுபோவதுக்காக அப்டியே பைக் எடுத் துட்டு வாகனத்த இரு சக்கர வாகனத்த எடுத்துட்டு போயிட்டு வர்லா சுற்றுலா என்பது ஒரு நா ப்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய ஒரு அமைதியான இடம் அந்த மாரி போயிட்டு வரது கடற்கரை பக்கம் போய் பாத்துட்டு வரது இதெல்லாம் வந்து ஒரு மனதுக்கு அமைதியான சூழ்நிலை வந்து தரும் தோழி வந்து இப்ப கடைசியா நா வந்து போயிட்டு வந்தது வந்து அ ஏலகிரி போயிட்டு வந்தே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்ப வந் இப்போ தற்காலத்துல இந்த சூழ்நிலைக்கேத்த மாரி அந்த அமைதியா இருந்துச்சி ஆ மழையு மழை சாரலுமா குளிர்ந்த காற்றுமா இருந்தது வந்து பாத்த
மண்வாசனையு
ம் ஆமா
அந்த அந்த இயற்கைய போட்டோ எடுத்து நா போட்ட டைமு சூப்பரா இருக்கு
அ ஆமா ஆமா ஆமா அதே தா வந்து நானு அந்த இயற்கையோட சேந்து போட்டோல்லா போயி அப்றோ எ நானு எ குடும்பத்தாரு என்னோடைய உ உறவினர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படியே பாத்துட்டு பக்கத்துல இருக்கக்க கூடிய ஆ முருகன் கோயிலுக்கு சென்றிருந்தோ அதாவ்து பிரசித்த பெற்ற ரொம்ப விசேஷமான சிறுவாபுரி முருகன் கோயில்ன் சொல்லுவாங்க தோழி வந்து அந்த முருகனுக்கு போயி வேண்டிக்கிட் டு நாம வந்து கல் எடுத்து வச்சோனா நாம வீடு கட்டுவோமா அது எந்த தடங்களு இல்லாம வீடு கட்ட லா அப்பிடிங்கிறது அந்த கோயிலோட வந்து ஐதீகோ ம் செரி நாங்க ஏற்கனவே வீடு கட்டிட்டோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட வந்தவங்கே எல்லாருமே அங்க இருந்த குட்டி குட்டி கல்லா எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வெச்சி முருகனுகிட்ட வேண்டிட்டு வந்தாங்க நா அடுத்த திருப்பு வரப்போ உனக்கு வந்து எதாவ்து என்னால முடிஞ்சத செய்றே நா வீடு கட்டணு அப்டின் சொல்லிட்டு வந்தாங்க பா்த்தீங்கன்னா தோழரே வந்து அ அந்த கோ முருகன் கோயில் வந்து சிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா மிக உயரமான சிலை அந்த தோழரே வந்து அதே மாரி சேலத்துல இருக்கு அதுக்கப்றோ நா இங்கேதா பாத்தே அந்த சிறுவாபுரி முருகன் கோயில பாத்தே அதுக்கப்றோ பாத் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரத்னகிரினு இருக்கு அங்கயு அதே அளவுக்கு உயரமான பெரிய முருகன் சிலை மலை மேல அ பெருசா இருக்கு அந்த பக்கோ போனுனா அந்த ம முரு கன பாக்காம யாருமே போனதில்ல தோழரே வந்து நீங்க போயிருக்கீங்ளா அந்த எடம்
நா வந்து பச்சையப்பாஸ் ஸ்கூல் காலேஜ் இருக்குல
ஆ
அந்த சைடுக்கா போனீங்கன்னா மாதா இது கோயில் வரும் அந்த சைடு போயி ட்டு உள்ள போவாங்க யாருமே வெளில வரமாட்டாங்க எல்லாரு உள்ள போய்ட் தா த வெளில போவாங்க
செரிங்க தோழி செரிங்க ஓ நீங்க மாதான்னு சொல்றப்ப நீங்க வேளாங்கண்ணி எல்லா பாத்துருக்கீங்ளா வந்து
ஆ சின்ன வயசுல போய்ருக்கே
ஓ சின்ன வயசுல வந்து போயிருக்கீங்க சரிங்க தோழரே சரிங்க வேளாங்கண்ணி வந்து கிறிஸ்தவர்களுக்கான இல்லாம இந்துக்கள் முஸ்லிம்கள் நெறைய பேரு வந்து அந்த அன்னை மாதாவா வந்து வழிபடுவாங்க பாத்தீங்கன்னா ஆ அதுக்காகவே வருஷத்துல ரெண்டு முறை மூன்று முறை பாத்தீங்கன்னா நடை பயணம் போவாங்க பாத்தீங்கன்னா வேண்டுதலுக்காக ஹலோ கேக்குதா
அ டைம் முடிஞ்சிச்சு நெனைக்கிறே அடுத்த கால் பேசலா திரும்பி நா ஃபோன் பண்றே
ஆ சரிங்க தோழரே ரொம்ப நன்றி
ம்